வணக்கம் ஆ நல்லாருக்கே நீங்க எப்டியிருக்கீங்க உ உங்களோட குடும்பத்தினர் உற்றாற் உறவினர் எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆ நல்லாருகாங்க ஒங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க இப்ப நம்மோ பேச போறது எத பத்தி அப்டினீங்கனா நடபாத கடைகள் அத பத்தி நம்ம பேச போறோ இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்டினா இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்டின்னா நடபாத கடைனு பாத்தீங்கனா காய்கறி கடைலருந்து துணி கடைலருந்து வாழப்பழோ பழக்கடைகள் இந்த மாரி வந்து நெறைய கடைகள வந்து நடபாதைல போட்ருபாங்க ஏ நடபாத கட அப்டின்றோ அப்டினா சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய ஆ வெலைல இருக்கு அப்டிங்கிற அந்த ஒரு நம்பிக்கைல போய் வாங்குவாங்க அப்டின்றது அது இல்லாம வந்து அவங்களுக்கு வாடகை அப்றோ வந்து இதெல்லா கெடயாது அ வெறு வந்து கடைய போட்டு அவங்க லாபம் போ வெறும் வந்து எப்டினா அ மொதல் போட்டு அ இது சாம்ப இது போட்ற கட போட்றதுதா ஏனா அத வெச்சிதா அவுங்க வந்து நமக்கு வந்து கொஞ்ஜோ கம்மி வெலைக்கு குடுப்பாங்க வெளில நம்ம கடைல வாங்றத விட அவங்கள்ட்ட கொஞ்ஜோ கம்மியா கெடைக்கும்ன்றத்
அவுங்க ஏற்கனவே கஷ்டபட்டுதானங்க கட போட்றாங்க எப்டி அவங்க நம்மள்கு கம்மி வெலைல குடுப்பாங்கனு நீங்க சொல்றீங்க அவங்களு பாவோ ரொம்ப கஷ்டபட்டுதான தான தெருவுல கட போட்ருபாங்க
தெரியு அவங்களுக்கு அது இல்லாம வந்து அவங்களுக்கு வாடக இல்லன்றது நமக்கு தெரியு அதுனால வந்து அவுங்க வந்து எப்டி அப்டினா அந்த ஊருகாரங்க இந்த ஊர்ல யார் யாரு எப்டி எப்டி அப்டின்றத வந்து அவுங்களு நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு வெச்சுருப்பாங்க அதனால வந்து அவுங்களுக்கு வந்து அதுல ஈடுபாடு ஜாஸ்தியாருக்கு அதனால நமக்கு வந்து பொருள் வந்து சூப்பர் மார் கெட்ல வாங்கறத விட அங்க
ம் ஆமாங்க ஆமாங்க நானுமே பாத்துருக்க நெறிய கடைகள்ல பாத்தீங்கன்னா சூப்பர் மார்கெட்ல பாத்தீங்கன்னா வாங்க ரொம்ப வெல வந்து ஒன்னு ரெண்டு கூடதா இருக்கு இதே இந்த மாரி சின்ன சின்ன கடைகள்ல பாத்தீங்கன்னா பரவாயில்ல இன்னும் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சில இதுல வந்து இன்னு ஒரு பல கடனு இருக்கு அங்க போனீங்கன்னா பல வெல வெலைகள்லா வந்து ஜாஸ் த்தியா இருக்கு இது சில பேரு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி அ கடைகள் போட்ருக்க கீழ இருக் இருக்குறவங்களா பார்த்தீங்கன்னா கூறு மாரி விப்பாங்கோ இப்போ பாத்தீங்கன்னா தோராயிரத்துக்கு ஒரு ஐந்து ஆறு வாழப்பழம் பாத்தீங்கன்னா இருபது ரூபா ஒரு சின்ன சின்ன பிளைட்ல வெச்சு அந்த மாரி விப்பாங்க ஆனா அந்த பழமுமே நல்லாதா இருக்கும் பிரெஷ்ஷாதா இருக்கு அதுமே நம்ம கணிசமா வாங்குன மாரி இருக் இதே நம்ம அதே கடைகள்ள போய் பாத்தோன்னா வந்து ஒரு பழமே ஆரூபா ஏழுஅரூபா அப்டின் விப்பாங்க இதே கீழே இருக்க விக்கிற கடைகள்ள நீங்க சொன்ன மார் ரு கஷ்டப்பறவங்க அவங்களுக்கு வாடக கெடையாது அவங்க நமக்கு நல்ல முறையில என்ன அவங்க வியாபாரமோ நியாயம்
ஆமா அது நீங்க ஆமா ஆமா நீங்க இன்னு சொல்ல போனா அப்டின்னாக்கா இதுல வந்து என்னம் பண்ணுவாங்க அப்டின்னா ந நடபாத கடையில இருக்குறவங்க அப்டின்றது நால அவங்க வந்து வாங்கக்கூடிய மெயினான பஜார்ல வந்து அவங்களுக்கு கம்மியாதாந் தருவாங்க ஏன்னா அவங்க கடையிலதா கட வந்து இல்லாம தெருக்கடையில போடுறதுனால அவங்க கம்மியாதா தருவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில இவங்களு வந்து கம்மியா தருவாங்க அதே போல இவங்களு வந்து கம்மியாதான் போடுவாங்க ஏன்னா மார்க்கெட்ல ஆமா மார்க்கெட் ட்ல வந்து எப்புடி பண்ணுவாங்க அப்புடின்னா முத்து வெலையா எடுத் து கொண்டுட்டு வந்து இங்க போடுறவங்க இருக்காங்க பத்தாயிரூவாய்க்கு சறக் கு போட்டு அத கொண்டு வந்து இங்க வியாரம் பண்றவங்க இருப்பாங்க அவ் அவங்க வந்து கட வெச்சுருப்பாங்க இவங்க வந்து வாங்குறது அன்றாட தேவைக்காக ரெண் எட்டாராயிரம் மூணாயி ஆயிரம் அந்த மாரி எடுத்துட்டு வந்து போடுவாங்க அதுல அவங்களுக்கு வந்து மூணாயிர ரூாய்கு சிறக்கு போட்டாங்கா ஆயிரம் ரூாபா கிடைச்சா போதுன்னு நினைப் வாங்க அ அதுல வந்து அவங்க ஆமா அவங்க அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா ஆ கம்மியான விலையில கொடுக்குறது காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா ஆ இப்போ நமக்கு தேவையான பொருளை தா வாங்கிட்டு வருவாங்க அவங்க அவங்களு
ஆமாங்க ஆமாங்க தினமுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க அவங்ககிட்ட பழங்கள் எல்லாமே ஏதோ ஒரு பழம் கூட அழைகி போ ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு இத அவங்க கொண்டு வரற காய்கறிய வித்துருவாங்க கரெக்ட் தானே நா சொல்றே அன்னைக்கு அன்னைக்கு வர்றது ஒரு ஒரு பெட்டியில வர்றது அன்னைக்கு வித்துருவாங்க அவங்க பாருங்க வீட் வீட்டுக்கு போம்போது காலியாதா பெட்டியோட போவாங்களே அவங்களோட டப்பால எதுவுமே இருக்காது எல்லாமே வித்து போய் ஆ எல்லாமே இதெல்லா இருக்கு எல்லாதுமே குடுத்துருவாங்க நல்லா வியாபாரம் பண்ணுவாங்கங்க
உம் ஆமா ஆனா டப்பால போட்டு வைக்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து அவங்க வந்து சுத்தமா இல்ல அப்படின்னாலுமே வந்து நம்மளிட்ட சொல்லிடுவாங்க ஆ இது வந்து இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந் உபயோகப்படுத்தத்திக்கங்க நாளைக்கு ஒரு நாள் உபயோகப்படுத்திக்கலா நா அதுக் க்கு மேல வந்து உபயோகப்படுத்தனீங்க அப்படின்னா அது வந்து கெட்டும் அப்படின்னுவாங்க அதனால வந்து நம்ம யோசிக்கவே தேவல்ல அவங்கள்ட்ட வாங்கறத நம்பிக்கைய வாங்கிட்டு போயிடலா கெட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கூட அது நம்ம வந்து கரெக்ட் பண்ணி இது வாங்கிக்கலா இப்போ ஆமா ஆமா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரோ வந்து ஐந்து நிமிடங்கள்
ஆமா ஆமா இன்னும் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாரி வந்து கடைகளை வந்து அங்கங்க பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நெறைய இப்போ வந்து சில பேரு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்ச கம்மி விலைகள் தான் இப்போ கடை பெரிய கடைகள போய் எடுத்தாலுமே இந்த கடைகள் இந்த இப்ப வந்து ஹேண்ட்பேக்கு பர்ஸ்சு அப்புறம் ஸ்கூல் லன்ச் பேக் அதெல்லா பாத்தீங்கன்னா இப்ப தெருவுல வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்குமே பாத்தீங்க இப்ப நம்ம கடையில போனா அது நூத்தி ஐம்பது ரூபாய் சொல்றாங்க இதே நம்ம இந்த பிளாட்ப்பாரம் கீழே வி அந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா நூறு ரூபா வி சொல்றாங்க அதுக்கு இது எவ்வளவோ நம்மளுக்கு பரவாயில்ல நல்லா கொஞ்ச குவாலட்டியு இருக்குது நம்மளுக்கு சொன்ன முடிஞ்ச இதுல ஆமா ஐம்பதிய ஆமாங்க ஆமா ஆனா இன் இன்னும்மே பாருங்க அவங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா வாங்குரோ அப்படினா கொஞ்ச கம்மி பண்ணி தாங்க அதுக்குமே அவங்க இறங்கி வ எவ்ளோ பெரிய மனசு சொல்லுங்க இதே பெரிய கடைக்காரங்களுக்குல்லா அந்த மாரி மனசு வராது அவங்க எல்லா வந்து சரிங்க பாய் பாத்து கொடுங்க பாய் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொல்லிடுறாங்க ரொம்பவே பரவாயில்ல இந்த மாரிலா இருக்குறது
ஆமா இன்னொ நீங்க தெரிய போன அப்படின்னா அந்த லன்ச் பேக்குன்னு நீங்கள் சொன்னீங்களே அதனுடைய வந்து முழு கொள்ளளவு அ விலை பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூவாயில இருந் து நாற்பது ரூவா தா வருமே முப்பது ரூவா தா அதனுடைய அமைப்பு ஏன்னா வந் து அது தைக்கிறதுக்கு வந் அது ஆமா அத தைக்கிறது ப்பு எட்டு ரூபா தராங்க ஒரு ஆளுக்கு அத பத்தி எனக்கு தெரியு எட்டு ரூபா தராங்கன்னாக்கா ஆமா மீட் மீட்ரு வந்து அத துணியுடைய மீட்ரு வந்து கொறஞ்சது வந்து முப்பது ரூவா அந்த மாரி முப்பது ரூவாலருந்து முப்பத்தஞ்சு ரூவாதா வரு மே அந்த வந்து ஒர மீட்டர்ல வந்து ஹே அவுங்க அதுல வந்து குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு பேக்காவது தச்சிருவாங்க ஆனா அதுல வந்து லாபோ வந்து அவங்களுக்கு வந்து முப்பது ரூவா தா வந்து அதனுடைய கொள்ளளவே அதுக்கு மேல வெக் கெல்லா வந்து லாபம் தா
செரிங்க செரிங்க செரிங்க பரவால்லங்க அவுங்க
அது வந்து இவ ரோட்டு கடைல விக்கிறது நமக்கு வந்து அதுல ஐம்பது ரூவானாக்கா அவங்களுக்கு அதுல ஐம்பது ரூபா கெடைக்கு ஒரு பேகுக்கு ஏன்னா வந்து காலைலருந்து வெயில் மழ இதெல்லா பாக்காம கடந்து வியாபாரம் பண்றாங்க
நம்ம கடைகள்ல போய் எடத்துக்கு பதிலா வந்து இவுங்க கிட்ட வாங்கனா இவுங்களுக்கு வந்து நம்ம நல்ல நம்மளால முடிஞ்ச உதவியு செஞ்ச மாரி இருக்கு நம்ம வந்து ஒரு இதுவா காசு கொடுக்காம சொந்த தொழிலா அவுங்க வந்து நம்ம கிட்ட இது பண்ணி நம்ம அவுங்களுக்கு பணம் கொடுத்து வாங்குன மாதிரி ஒரு மரியாதையே அவுங்களுக்கு அந்த தொழிலு ஏனா சில பேர் இந்த மாரி சின்ன சின்ன விஷயோ நெறைய பண்ணலா ஆனா இது தெரியாம கூட சில பேரு வெளிய வந்து கையேந்தி காசு கேக்குறாங்க அந்த மாரில்லா செய்யக்கூட எது அவுங்களால முடிஞ்ச தொழில் இந்த மாரி அது இது இன்னு பாத்தீங்கா ஊட்ப தொழில் கூட பாருங்க ரொம்ப நல்ல தொழில் தா கால் இல்லாதவங்க கை இல்லாதவங்கல்லா தள்ளுவன் இந்த இந்த வண்டியில வந்து அழகா வித்துட்டு போறாங்க பத்து ரூபா இருபது ரூபானு அவுங்க நெனைச்சா அந்த மாரி இருக்கதுக்கு அவங்க வேற பிச்ச எடுக்கலா ஆனா அவங்க வந்து அத செய்யல அழகா நம்மளில் நேர்ம உற்பத்தி அது இது வித்து கூட சம்பாதிக்கிறாங்க இந்த மாரி இதுல ஆளுங்க வந்து வியாபாரம் பண்றாங்கன்றப்ப நம்ம அவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இது கொடுக்கலாம் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் உஊத்பத்தி வாங்கிக்கலா இது பண்ணிக்கலா வேற ஏதாச்சு வாங்கி தரலா அவங்க மன
ம் இல்ல அவுங்க வந்து அவுங்க அவுங்க நெனைச்சா வந்து கையேந்தலா செடு இவுங்ளா என்னவேனாலு பண்லா ஆனா அவுங்க இந்த வேலைய பாக்குறாங்க அப்டின்னு போது அவுங்களுக்கு நம்ம முக்கியத்துவோ குடுத்தோ அப்டின்னாக்கா அத விட வந்து பெரிய ஒரு உதவி எதுவுமா இருக்காது அ அவுங்க வந்து வேற வழியில போகவு மாட்டாங்க ரெண்டாவது வந்து இப்ப மாற்றங்கள் ஜாஸ்தியாயிடுச்சு அவுங்க வந்து எப்டின்னா அவுங்க ஒரு எடத்து கடையில போய் உக்காந்து வியாபாரோ பாக்க முடியாதுன்றதுனால அவுங்களோ அவுங்களுக்குன் தகுந்த மாரி ஒரு வாகனத்த ரெடி பண்ணி அந்த வாகனத்துல வந்து என்னென்ன வந்து கை கெட்டுற மாரி பொருள வச்சு வியாபாரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவுங்க வியாபாரோ பண்றாங்க அதுல அவுங்க வருமானத்த நீட்டுறாங்க மத்தவங்கள மாதிரி வந்து அதுல வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணணு அப்டின்னு சொல்லிட்டு ஒ ஒரு ஒருத்தர் வந்து வேல செய்வாங்க இவுங்களுக்கு வந்து வேல செய்யுறதே கஷ் டந்தா அதனால வந்து அத வந்து அவுங்களுக்கு த அவுங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க ஏற்படுத்தி வச்சு அதுல அவங்க வந் வந்து தொழில வந்து துவங்கி அதல அவங்க வியாபாரோ பாத்து அவுங்க குடும்பத்தையு அவங்க சொந்த பந்தத்தையு எல்லாத்துக்குமே வந்து தேவையானத வந்து அவுங்க செஞ்சு குடுக்குறாங்க அஃனால ஆனா வந்து ஒவ்வொருத்தரு என்ன நெனைப் பாங்க அப்டின்னாக்கா ஆ அவன்மு அவனாலாயு முடியாம இருக்கு இதுல வேற இன்னொருத்தனுக்கு வேலை செஞ்சு தரனானுவாங்க ஆனா அவங்களுக்கு அதுல ஒரு அ கம்பீரமாவு இருக்கு ஒரு மரியாதையாவு இருக்கு தா ஒரு மாற்றுத் திறனாளி அப்டிங்கறதே அவங்க மறந்துடுவாங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டுதாங்க ஆமாங்க இந்த மாரி இப்ப அப்டி இப்டி பிச்சை எடுக்காம கையேந்தாம அழகா அவங்க இந்த மாரி வேல பாக்கற அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப கௌரவமான ஒரு வேல அதுவு சில பேரு எதனா கூட இந்த மாரி சில பேர் இவங்கள பாத்து கூட சில பேர் திருந்துவாங்க ஐயோ நம்ம நம்ம கை கால் இல்லாதவ்ங்க அவங்களே அந்த வேலைய பாக்குறாங்க இருக்கிற நம்ம அப்போ வேலைய பாக்கலாமே நம்மையே இந்த மாரி இருக்கோனு சில பேருக்கு மோட்டிவேஷன் கூட வரு ஆனால அது ரொம்ப அவங்க செய்றது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல இது நம்ம எப்போமே அத என்கரேஜ் பண்ணணு நம்ம நம்மால முடிஞ்ச உதவிய வந்து அதுல செஞ்சா கரெக்டா இருக்கு அப்டின்னு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நேரம் இதோட முடிஞ்சியது ஆ நம்ம அடுத்த பிரிவுல சந்திக்கலா நன்றி வணக்கம்
அ